ஆ கேக்குதாப்பா ம் சொல்லுங்கப்பா நல்லாருக்கீளா
நல்லா இருக்கோ அக்கா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
உங்க ஊர்லே நா ஆடி தள்ளி பாக்க உட்டாங்களா
என்னக்கா
ஆடி தள்ளுபடின்னு சொல்லி போடுவாகளே ட்ரெஸ் எல்லா போட்டாச்சா
இல்லக்கா இன்னு போடல உங்களுக்கு போட்டாச்சா
ஒரு சில கடைல போட்ருக்காக
ஓ செரி பத்தா தேதிக்கு மேல தா கா போடுவாங்க அதெல்லா
அப்புடியா சேர் சேரி இங்க ஒரு சில கடைல போட்ருவாய்ங்க ஒரு சில ஆடி ஒண்ணு அந்த மாறி போடுவாங்க நீங்க எப்டி ஆடிலே பச்சஸ் ம்ம் நாங்க போன வருஷோ ஆடியில ஆனனா ஒண்ணு நல்லா இல்லையே துணியலா வெளுத்
ஓ சேர் சேரி
ம் வாயிசு பிரேக் ஆகுதேப்பா
இப்ப கேக்குதாங்கா
ம் கேக்குதுமா ஆ கேக்குதுடா சொல்லுங்க நீங்க எல்லா எப்ப வாங்குவீங்க
நாங்கல்லா கிறிஸ்மஸ்கு தா அக்கா வாங்குவோ
ஓ சேரி சேரி நீ கிருஷ்டினா சேரி
ஆ ஆமா ஆமாக்கா
சேரி நாங்க ஆடி தள்ளுபடில வாங்கறதுத அதா கொஞ்ச சீப் அண்ட் பெஸ்ட்டா இருக் குடுக்குறவங்களுக்கல்லா அதுல வாங்கி வச்சுட்டோம்னா ஈஸியா ஆய் போய்ரு ஆனதுப்ப ஆடிதள்ளுபடிக்கு கொறைச்சிட்டு தீபாவளி அப்பல்லா பாத்தா ஃபுல் ரேட் டா ஆக்கி வச்சிருவாக
ஆ அதேதா இருக்கு ஆனா அதே ஃபுல் ரேட்டா இருக்கு
ஆமா
ஆமா
வெரைடிஸ்ஸும் பஸ் கா சொன்னே சாம்பார் உருளக்கிழங்கு இன்னைக்கு
ஓ செரி சேரிங்கா
கா கத்திரிக்கா மாங்கா போட்டு சாம்பார் வச்சிட்டு உருளக்கழங்கு ம் பெரட்னது நாலு மணிக்கு கொழந்தைக்கள கூப்ட போணு அதுவர ரெஸ்ட் அதுக்கப்புறம் அதுக்கப்பறோ டியூஷனு கொண்டோய் உடணு கூட்டிட்டு வரணு ம்
எல்லா சப்ஜெக்டுக்கு டியூஷன் வர்றீங்களா இல்ல ஒரு குறிட்ட சப்ஜெக்ட்
எல்லா சப்ஜெக்டுக்குமே போறாங்க அங்க இங்க எல்லாமே ஒன்னாதா எடுப்பாங்க ஃபீஸ் எல்லா ஒரே பிக்ஸைட் தா
ஓ சேரி சேரிங்கா
ன்ன வந்து டென்துக்கு மேலதா ஒவ்வொரு சப்ஜெக்டக்கு அது அதுவு ரொம்ப தூரோ போனு நாங்க எடுக்கறதுல்ல எல்லாமே எடுக்குறாங்க ஒரே அமௌண்ட் தா ம்
ஓ சேரி சேரிங்க்கா அதுவு நல்லாதுதா
படிக்க மாட்டேங்குது ஆ அப்புறோ என்ன பன்றறது அ அதனால டியூஷன் விட்டுறது நீங்களே ஆ மூனு கொழந்த குட்டி பாப்பாவா அடி கோவோ வந்தா அடிக்கத்தா செய்யணு சேட்டா அவ்ளோவ சேட் ட பண்ணாது ரெண்டு சொன்னா கேட்டுக்குங்க
ஆ சரி சரி
கொஞ்சு பயந்தா இருக்கு சொன்னா கேட்டுக்குங்க ரொம்ப பண்ணாதுக என்னம்மா
ட்ரெஸ் எல்லா எப்பாக்கா எடுக்க போறீங்க
ட்ரெஸ் இந்த ஆடிதள்ளுபடி பற இன்னு போடல அது கடையில போட்டோன்னா எடுப்போ அப்படிங்கிற ஐடியாலா ம் ம் நீங்க சொன்ன மாரி பத்து தேதிக்கு மேல சேல்ரி எல்லா வந்ததுக்கு அப்புறோ கொஞ்சு ஈஸியா இருக்கு அந்த நேரோ தீபாவளி நேரோ எடுத்து நாங்க எல்லா செலவு மொத்தமா வரும்ல இப்ப
ஓ நீங்க அப்பமே அக்டோபருக்கு இப்பவுமே எடுத்து
இப்பவே எடுத்து வச்சிருவோ நாங்க ஒரு சில
ஓ செரி செரி
நல்லா இருந்துச்சுன்னா கலெக்ஷன் நல்லா இருந்துட்டா எடுத்துருவே எங்க இது ஃபுல்டே யூனிபார்ம் தா போடுதுக அ தீபாவளி பொங்குளுக்குதா எங்கயாவது விசேஷம்னா வராதுக நீங்களே போய்டிட்டு வாங்கமா அப்படின்ருங்க ம் பெரிய புள்ளைய ஆச்சுல்ல சின்ன புள்ளையன்னா நம்ம அப்பல்லா நெறைய எடுத்தாச்சு ம் இப்பல்லா வரமாட்டேங்கிறாங்க
அத அதான்கா
நீங்க போயிட்டு வாங்கம்மா நாங்க வீட்டுல இருந்துக்குறோ உங்களுக்கு ஆர்டரு போடுங்க சாப்பிட்டு டு நா இங்கேயே இருந்துக்குறோ அப்படி டையலாக்கு விட்ருவாங்க ம் இப்பதா எல்லாமே ஆட்ரா போச்சே வீட்டுக்கு போன் பண்ணோனே வீட்டுக்கு சாப்பாடு வந்துரு அதனால பிள்ளைகள் சாப் சப்பாடு வந்துரு நம்ம பிரச்சனை இல்லாம போயிட்டு வந்த அது பாட் இருந்துக்குங்க
அத அதா அதா எவ்வளவுக்கேவளோ ஈஸியா இருக்கணுமா அவ்வளவுதுறோ ஈஸியா ஆக்கிட்டு இருக்காங்க அவ்வளோதா அப்ப
மோஸ்ட்லி செஞ்சு வச்சுட்டு போயிருவே ரொம்ப விசேஷம்ன காலையில எழுந்தருச்சு ஒவ்வொரு தவிர்க்க முடியாத நேரோ அதுகல்லா ஆசப்பட்டு கேட்டுச்சுன்னா பண்ணி வெச்சு சண்டே எப்படியு நான்வெஜ்ஸ் எடுத் செஞ்சு வச்சுட்டு போயிருவே அதநாளே வாங்கி கொடுக்க மாட்டே மித்த மாரி விக்கெண்டு டேஸ்ல போனா செஞ்சு வா ஆர்டரு பண்ணி குடுக்குற மாரி
ஓ சேரி சேரிங்க்கா
அப்பறோ நீங்க எப்போ கிறிஸ்மஸ் அப்பதா எடுப்பிங்கலா
நாங்களு கிறிஸ்மஸ்க்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தாங்கா எடுப்போ இல்லா டி டிசம்பர் ஒன்னா தேதிக்கு அந்த வாரத்துல எடுப்போ நாங்க நியூ இயருக்கு சேர்த்து எடுக்கணு
ஆமா நியூ இயர் தா நல்லா கொண்டா விய கிறிஸ்துமஸ் நீங்க பெந்த கோஸ்டா இல்ல ஆர்சியாப்பா
நாங்க சியேசேக்கா
சியேசேயா சேர் சேர்
ஆ
இது எங்க பக்கத்துல வீட்டு பக்கத்துலயே சர்ச் எல்லா இருக்கு எங்க அக்கா ஒருத்தோக பெந்த கோஸ்டா இருக்காக
ஓ சேரி சேரிங்கா
அவுக கல்யாணம் பண்ணிட்டு கன்வெர்ட் ஆயிடாக அங்குட்டு போய் எங்க நா நாவே அவுங்க மாமிய வீடல்லா மாறவு அவகளு மாறிட்டாங்க
ஓ சேரி சேரி சேரி
அதனால எல்லா எல்லா எங்களுக்கு செட் ஆயிருச்சு கிறிஸ்மஸ் அங்க போயி கொண்டாடி நியூ இயர் கொண்டாடிவோ தீபாவளிக்கு அவுங்க இங்க வந்தா இங்க கொண்டாடிடுவோ
ஆ ஆ நாங்களு அப்டிதான்க் அவுங்க இங்க வருவாங்க நாங்க அங்க போவோ எல்லா ஒரே எடத்துல சமச்சி சா சாப்புட்டு அப்றோ லீவ் முடிஞ்சோனே அவுங்க அங்கட்டு போயிருவாங்க நாங் இங்கிட்டு வந்துருவோ
ஆமா அந்த ஒரு நாள் எப்டி நல்லா ஜாலியா இருக்கு உங்களோட கூட பிறந்தவுப்பா அக்கா தானா சேரி சேரி எனக்கு அக்கா ஒன்னு தங்கச்சி ஒண்ணு
அக்காக்கு கல்யாணம் ஆயிட்டு அக்காவுக்கு ஒரு குழந்த பாப்பா ஒண்ணு இருக்கா
சேரி சேரி அவுங்களுக்கு பொண்ணு தானா
ஆமா அக்கா
உங்களுக்கு பொண்ணு அவங்களுக்கு பொண்ணு சேரி சேர் அடுத்தடுத்து ஒரு பையன பெத்துக்கங்க ரெண்டு பேரு
சேரி அக்கா
அப்பறோ வேறங்கிப்பா சர்ச்சுக் வேளாங்கண்ணி எல்லா போய்க்கலாப்பா
ஆ வேளங்கண்ணி எல்லா போயிருக்கங்க்கா நீங்க போயிருக்கீங்களா
ஆ நாங்க இந்த டூர் ஆபீஸ் டூரா போட்டாங்க அப்ப கூட்டிட்டு போனாங்க குளிக்கலா இல்ல சும்மா போய் பாத்துட்டு சுத்தி பாத்து அது ஒரு நாள் சுத்தி பாக்குறத்துக்கே போது போது ஆயிருது எவ்ளோ
ஆமா ஒவ்வொரு இதுவு பெருசா இருக்கு பக்க பக்கோ இருக்காது தூரம் தூரமா இருக்கு
தூர தூரமா எ பழசு பழைய மாதா ஒண்ணுன்னு புது மாதா ஒண்ணு அப்டின் இங்கே இருந்து கடல் கர அங்க இருந்துச்சு ஆ எல்லாரு குளிச்சாங்க நாங்க டயர்ட் ஆயிட்டா சேரி அத லாஸ்ட்டா அங்க கூட்டிட்டு போனாகலா பாத்துட்டே ஒடாவீட்டு பொறவுன்ட்டு வந்தாச்சு
சேரி சேரிக்கா
மீன்னெல்லாம் பாத்தா சுட சுட வறுத்து வறுத்து விக்கறாய்ங்க கடையும் அவ்வளவு கடைகள் இருக்கு நீங்க எப்டி வருஷத்துல ஒருராட்ட பேவியிங்கலா எப்
நாங்க இந்த பிப்ரவரி மாசோ எங்களுக்கு இந்த துக்க நாக்கல் ஆரம்பிச்சதுல இருந்து
அ ஆ அப்படியா செரி செரி நாப்பத் எட்டு நாள் வேரதமா பா நாப்பது நாலு உஉ நாப் பனா ஆமா இங்கயே எல்லாரு காலேலே போயிருவா நாலு மணிக்குல்லா சர்ச்சிக்கு போயிட்டு எங்க வீட்டு பக்கத்துல எல்லா இருக்காங்க பக்கத்துல தா சர்ச் இருக்கா காலேல போவாங்க போயிட்டு ஆறு மணிக்கு ஒரு நா வாச தோளிக்கேழ வந்துருவாக ம்
அதா அதா அதா
ஆமா அதனால நான்வெஜ் சுமார்
எனக்கா அக்கா உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுதா அக்கா
ஆ நீங்க இல்ல சும்மாவே நீங்க சாப்ட மாட்டீய அவுங்க நான்வெஜ் இந்த நாப்பது நாள் சாப்ட மாட்டாக அ உம் பட்றா
அதையு வெறுத்துருக்குணு உள்ளக்கா
எல்லாத்தையு ஆ
ஞா
ஆர்சியு அந்தன்ன பொட்டு இதெல்லா அன்னைக்கு மன்னா நாற்பது நாள் மட்டு வைக்க மாட்டா அவ்லப்பா முன்னாரு தாயன் பொட்டு
ஆ போட்டலா பா நாங்க ஹோட்டல் வைக்க மாட்டோ
வைக்க மாட்டீ ஆ சேரி சேரி நீங்க மாதா கும்புறோவ்ளா இல்ல ஆ நீ வேசுவ
அ ஐஸ்சுவ கும்டுறோ
நீங்க ஏயேசு ஒருத்தவ மால ஒருத்தங்க வந்து ஆவின்னு சொல்லி எங்க அக்கா வந்து அந்தப் பெந்தேகோஸ்ங்கிறவ ஆவிய மட்டு அ அப்டித்தானே ஆவி துதிக்கிறேன்னுவாக அ உம் இன்னோ இந்துக்கள்யே பல ஜாதிகள் இருக்குறமாறி இதுலயு பல வெரேட்டி வெர்ட்டியா இருக்குது
ஆமா
சேரி சேரி அதவு நம் பாத்தே இருக்கோ உம்
ஆடித்தள்ளுபடி போட்டா நல்லா பர்ச்சேஸ் பண்ணுங்க
ஆ சேரிம்மா சேரிமா நீங்க
ஆ என்ன சடி தான எடுப்பீங்க
ஆமாப்பா சேரி தா நா கட்டுவ ச ச இல்லப்பா சும்மா பேன்சி சேரி போன்சி சேரி தா பட்டு சேல எல்லா எடுக்கறது கெடையாது ஏதா அது இருக்குது ரொம்ப அவ்வசுடி பிராக்கு இந்த மாரி எடுத்துவா சுடி ரொம்ப போட மாட்டா ஜீன்ஸ் ஃப்ராக்கு வெஸ்டர்ன் டைப்பு இந்த மாதிரிதா சுடி புடி அவ்ளத்து உம் அம் அம் யம்மா நீங்களு சுடி போறிய என்னையு சுடி போட சொல்லறிய அப்டின்றாய நம்ம எங்காயா போனா போட்டு போவோமில்ல அதா அப்டின்டு
ஆ ஒங்ளுக் கால் எதுவு வருது போலக்கா
ஆமா எனக்கு கால் வருதுமா பேச சேரிப்பா கட்
ஆ சேரிக்கா தேங்க்யூக்கா
ஓகேடா
ஆ சரி